ஹலோ சார் கேக்குதுங்களா ஹலோ
ஹலோ ஹலோ கேக்து ஆ கேக் ஆ கேக்குது சார் ஆ ஆ நா நல்லாருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
நா நல்லா இருக்க சார் சார் என்ன சார் இன்னிக்கி ஃபுட்டு சாப்பிட்டீங்க
நா இன்னிக்கி காலில வந்து டிஃபன் சாப்ட சார் இட்லி ஆ இட்லி வீட்ல சட்னி வெச்சாங்க அத வெச்சுதா சாப்ட்டே சாப்ட்டு வந்து கால் பேசிட்டு இருக்கே பெவ்ரெட் ஃபுட்டு என்னன்னா பிரியாணி புடிக்கு உங்களுக்கு என்ன புடிக்கு
எனக்கு பிரியாணிதா சார் புடிக்கு இப்ப யாரு கேட்டாலுமே பிரியாணிதாங்க சொல்லுவாங்க ஏன்னா இப்ப எல்லாமே மாறிப்போச்சு
ஆ எல்லா சிக்கன் ரைஸ் அந்த மாரி பரோட்டா ஏதாச்சு சொல்லுவாங்க எவ்ளோ வெரைட்டியான ஃபுட் இருக்கு ஆனா சிக்கன் ரைஸ்ல்லா சாப்ட்டா வயர் மூட்டு வலி வரு அஜினோமோட்டோ போட்றதுனால ஆட் பண்றதுனால இப்பெல்லா ரொம்ப வயிறு வலியால ரொம்ப பேர் பாதிக்கப்படுறாங்க ஆ ஹாஸ்பிட்லுக்கு போனா வயர் வலின்னு சொன்னா எப்டி பாத்தாலு ஒரு ரெண்டாயிரரூவாகிட்ட புடிங்கிறாங்க அ ஆ குல்கோஸ் எத்தனு ஊசி போடணோ அப்டின்னு அட்மிட்டே பண்ணிறாங்க இப்ப எதுக்கு போனாலு ஹாஸ்பிட்ல அட்மிட் பண்ணிறாங்க அதுக்கான அட்மிட் சார்ஜஸ் அதெல்லா சேத்தி ரெண்டாயிரரூவா ஆய்ச்சு எனக்கே கூட ஒரு ஒரு ஃபுட்டு ஏத்துக்க மாட்டிங்கிது ஒரு நாள் சாப் க்கு இன்னொரு நாள் சாப்புறப்போ கொஞ்சோ வயிறு வலிக்கிது வாமிட் வருது அந்த மாரி ஆகுது
அப்டிங்களா ஏ அதுக்கு காரணோ என்னன்னு தெரியுமா
ஹோட்டல் ஃபுட்டுனாலே அப்படி தான
ஹோட்டல் ஃபுட்டுன்றது ஒன்னு இன்னொறு விஷயம் என்னென்னாக்கா அவங்க சேர்க்குற ஆயில் தா ப்ப பிரச்சன பிரதர் நா லம்ம நம்ம வந்து இப்ப செக்கெண்ண யூஸ் பண்ண சொல்லி எல்லா டாக்ட்ருமே சொல்ட்டாங்க நாங்களு செக்கெண்ண தா யூஸ் பண்றோ நல்லெண்ண கலட எண்ண அப்டி அதிகபச் தேங்கண்ண யூஸ் பண்றோ மோஸ்லி நாங்க தேங்கெண்ண அதிக்மா யூஸ் பண்றோ அதுக்ப்றோ நல்லெண்ண யூஸ் பண்றோ கடலலெண்ண யூஸ் ஆனா ஓட்டல்ல அப்டி கெடையாது அவுங்க வந்து இந்த பாமாயில்ன் ஒரு ஆயில யூஸ் பண்ணுவாங்க அது இல்லாம இந்த சிக்கன் ரைஸ்ஸு சிக்கன் ரைஸுவே தயாரிக்க எண்ணெய வந்து ஏற்க்குனே சிக்கன் சிக்ஸ்டிபைவ் போட்ட எண்ணெயே யூஸ் பண்ணுவாங்க அ தாளிச்ச எண்ணயே திருப் திருப் திருப்பி யூஸ் பண்ணுவாங்க அது இல்லாம நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்னா என்ன அது வந்து கொஞ்ச வெந்திருக்கு கொஞ்ச வேவாத இருக்கு அதுலேய கொஞ்ச இது பண்ணுவாங்க அதனால நமக்கு செரிமான கோளாரு வர்றதுனாலதா வயிறு வலிக்க ஆரம்பிக்குது
ஆமா ஆமா செரிமான ஆவாது
இப்போ வந்து நம்ம நைட்டு ஒரு நா ஒரு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறே நீங்க மோஸ்ட்லி நைட் எத்தினி மணி எத்தினி மணிக்கி சாப்பிடுவீங்க உ
நா நைட்டு எட்டு எட்ற ஒன்பது அவ்ளோதா டைமிங்க அதுக்குமேலலா
ஆஹ
எப்பயாச்சு பசங்க கூட வெளிய போனனா அன்னைக் நா அன் டைம்ல பிரியாணி சாப்புடுவே புளியாந்தோப்புல
அ அதுவே தப் புதா நம்ம சாப்பற டைம் எப்பமே ஏழு ஏழுலருந்து ஏழ்ட்ரக்குள்ள முடிச்சணுன்றாங்க டின்னர ஏ அப்டி ஏ அப்டி சொல்ற ன்னா நம்மளுடைய சைஸ் நம்முடைய வயிறு நம்முடைய டைஜிஸன் கோளரு வந்து எப்டி இப்டிதா அதனால தா நம்லுக்கு அல்சர் போன்ற நோய்கள்ளா வறதுக்கு காரணமே செரிமான கோளாறு போன்ற பிரச்சனை வரதுக்கு நம்ம லேட்டா சாப்பறது ஒரு பிரச்சனைதா நம்ம சாப்ட்டவொனே அப்டியே என்ன பண்ணுவோ படுத்துடுவோ போயிட்டு அவ் படுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அத அதோட விசை அந்தோட செல்கள் வந்து வேல செய்யாது இப்போ நம்ம ஒடம்புல இருக்கிறதெல்லா அனைத்துமே செல்லு தா அந்த செல்லு வேலை செய்யறது அது வேல செய்யறது வந்து இதாகு நம்மளுடைய டைஸ் அத வந்து பண்ணுது கஷ்டப்படு இப்ப பிரியாணியே அன் டைம்ல பிரியாணி சாப்புறீங்க பகல பிரியாணி சாப்புறீங்க அதுமாரி சாப் அதுமாரி சாப் டும் போது என்ன பண்ணனா அதோடைய அதோடைய வேலைகள வந்து அது செய்யறது கொஞ்சோ கஷ்டப்படு துரித உணவுகளாக இருக்கிறதுனால செயல்படாது அப்ப நமக்கு கால்ல ஏஞ்சொன்னே பாருங்க வயிறு எரிற மாரி இருக்கு தண்ணி தாகோ எடுகுற மாரி இருக்கு சில நாள்ல இந்த மாரி சிச்சுவேஷ வரும்போது நமக்கு அல் சர் ஃபார்ம் ஆகு அல்சர் ஃபார்ம்ன அந்த அசி ஃபார்ம்னால் அது ஒரு கேஸ் வந்து அது வந்து உள்ள வந்து இதுப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த கேஸ்சு கேஸ் வந்து டெய்லியுமே உற்பத்தி ஆகு அந்த கேஸ் உற்பத்திய உற்பத்தியா என்ன போனா கொடல்ல அரிமானத்த அரி அரிப்பு உண்டா கு அதனால வந்து நமக்கு பசியின்மை தூண்டு அதுக்கப்புறோ வந்து அல்சர போன்ற பிரச்சனைய உண்டு பண்ணி நமக்கு பறோ வயிறு எரிச்சல் எது சாப்ட்டாலு காரோ சாட்டாலு எரிச்சல் நா நாக்கு வந்து நாக்குகள் அதுக்கப்றோ பற்கள் அதுக்கப்றோ தொண்டையெல்லா வெந்து போன மாரி சு சூழ்நிலை உண்டாக்கு இந்த பேர் பிரச்சனைக்கா அதா நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத ஒதுக்கு ஒதுக்குனாங்க ஒதுக்குணு சொல்றாங்க ஆனா இப்போ இருக்கற மார்டன் டே ல அதாவது ஜென்ரேஷன் மக்கள் பாஸ்ட்டு ஃபுட் மட்டு தா சாப்ட்டு வராங்க இப்ப நம படிக்க போற இன்ஸ்டியூஸ்ல பாருங்க நம்ம எங்க வேல செய்ற எடத்திலயும் போய் பாருங்க நமக்கு என்னா சாப்பாடு குடுப்பாங்கன்னா ஹோட்டல ஆர்டர் பண்ணணுமே ஃபாஸ்ட் ஃபுட் வீட்ல எல்லாமே நம்ம சாம்பாரு தோச சாப்புறோ அப்டி சாப் போடும்போது நமக்கு ஒருமோ ஒருநாளைக்காவது நம்ம ம்ம புட்ச்ச மாரி பஸ்ஃட்டு ஃபுட் ஐட்டமோ பிரியாணியோ அது மாரி ஆடர் பண்ணி சாப்றவங்களு இரு இருக்கிறாங்க இல்ல டெய்லியுமே அப்டி சாப்பிடுறவங்களு இருக்காங்க இப்ப ஒரு வீட் வீட்ல இருக்காங்கனா ரெண்டு பேரும் புருஷ்ச கணவன் மணிமே வேலைக்கு போயிட்டு வரலா வேலைக்கு போயிட்டு வரும்போ என்ன பண்ண அங்க எதோ ஓட்டல பொரோ
ஏ ஜிச்ச ஆ
பரோட்டாவா சிக்கன் ரைஸோ அது மாரி சாப்ட்டுட்டு வந்துறாங்க அப்புறல்லா ஆர்ட்ரு பண்ணி சாப்புறாங்க இப்ப வீட்டுல யாரு சமைக்கறது ரொம்ப கம்மியாயிச்சு இப்போ இருக்கிற இதனால அதனால அப்டி மாறுது அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறே ஏன்னா நீங்களு ஒரு காலேஜில படிக்கீங்க நா ஒரு இன்ஸூட்ல பண்ணிருப்பீங்க ஒரு வேலை செய்யற எடத்துல உங்களுக்குக்கு தெரியு பெண்கள் இப்ப வேலைக்கு சொல்றதுனால வீட் வீட்ல சமைக்கிறதுக்கு ஆலனால பிரச்சனை வரும்போது இந்த மாரி ம் பலதாரப்பட்ட சச்சனைகள் வருது அது இல்லாம நம்ம இன்னொரு காரண என்னனா நமக்கு இது மாரி பிரச்சனை வருதுக் காரனோ செல்போன் யூஸ் பண்றோ நைட்ல தூங்காம சில நேரத்துல பாட்டு தூக்க வரலனு செல் நோண்டுவோ செல் யூஸ் பண்றது அது மாரி பண்ணும்போது கூட நம் ஒரக் தூக்கோ வந்து ஒரு மனிதனுக்கு ஏழு டூ எட்டு மண் நேரோ ஒறக்க இருக்கனு டெஸ்டு எடுக் ரெஸ்ட் எடுக்கணுனு சொல்றாங்க ஆன நம்ம வந்து
அப்டி தூக்கோ தா சார் வரமாட்டேங்கிங்குது அதுக்கு ஏதாச்சு சொல்றீங்ளா எப்டி பாத்தாலு பதினொன்னு ஆயிடுது பதினொன்னு பதினொன்றே
மார்னிங் எஞ்சோனே யோகா செய்யணு மெட்டேஷன் பண்ணு வாக்கிங் போனு யோகா இத யோகா வந்து நீங்க பண்ண பண்ண அதுக்கப்புறோ இந்த பிராணாயாமா அந்த மாரி சில விஷயங்கள நீங்க பாலோ பண்ண பண்ண உங்களுடைய இ து மரபணு அதுக்காக நீ வந்து சாப்பாட்லுயு கொஞ்சோ இது பண்ணு காரங்கள் அதிகமா சேத்துக் கூடாது ஈஸியான சை ச டைஜிஸ் ஆவுற ஃபுட்டா எடுத்துக்குணு சில எத்தல கோவப்படக்கூடாது இது மாரிஸ் சில விஷயங்கள் இருந்தா உங்களுடைய ஸ்ரெஸ்சே வந்து கொறைக்கிறதுக்கு எவ்ளோன என்னென்ன பண்ண முடியுமோ பன்னீங்கன்னா அது ஆட்டோமேட்டி யியோ உங்களோடைய தூக்கத்தை கொண்டு போடணு ட்ரெஸ் இருக்கிறப்ப தூக்க வரவே வராது நமக்கு என்ன தா நம்ப தூ கண்ண மூடி தூங்கு தூங்கி ப பத்தா கூடமோ தூக்கோ வராது ஸ்ட்ரெஸ் இருக்கற மனசுல தூக்கோ வராது அப்போதுதா மனது அமி மன அமைதி கொண்டு வரணு அதுக்கப் அப்புறோ மன அழுத்தத்த கொறைக்கணு இது மாரி சில விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்ணேன்னா அவங்களு தூக்கோ ஆட்டோமெட்டிக்கா வர்லா
ஆ செரி செரி
இத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணு அதுக்கப்புறோ காரங்கள்ல அதிகமாக சேத்துக்க கூடாது ஃபுட்டு வழியில்ல எண்ணெய்கள அதிகமா சேத்துக்கூடா ஆயில் ஐட்டம்ஸ் அதே மேரி இது பேக்கரி ஐட்டம்ஸ சேத்துக்கவே கூடாது வாழ்னால்ல பேக்கரி ஐட்டம்ஸ் சாப்புடலா என்னைக்கோ ஒரு நாள் சாப்பில்லா அதே மாதிரி பசங்களுக்கு நீங்க சொல்லிருனு அதுக்கப்புறோ சிறுதான்யங்கள்
அந்த குறுக்குறே சாப்புட்டு நெறைய பேரு இறந்து போறாங்க
ஆ இது அப்புறோ மேகி ஆல வந்த பிரச்சன அதெல்லா உங்களுக்கு தெரியு அவுங்களுக்கே தெரியுது அந்த சவர்மா சாப்புறதாலயு பிரச்சன வருது
ஆ இப்ப ரீசன்டா அதுதா அந்த பிரச்சன தா போயிட்டுருக்
ம் ம் இத மேரி சில பிரச்சனைகள் இருக்கும் போது நம்ம பாத்துக்குணு இதெல்லா நம்ம பாத்துக்குணு இதா சா இதகொல்லா சாப்பிடக்கூடாது அத சாப்பிடாம நம்ம ஒடலுக்கு எது தேவையோ அத மட்டும் சாப்புல்லா அதே மாதிரி நம்ம வஸ் உடலுக்கு தேவையானது சிறுதானியங்கள நெறைய கெடேக்குது இந்த மோ மோவக்கு போ மோ இப்போக்குற மக்கள் புரிஞ்சிக்கணு ஏன்னா கொண்டகடல வேர்கடல நிலக்கடல ஆ அது அது மாரி சாப்பில்லா அதுவு சாப்புடலா பிரதர் நீ சொல்ரதல்லா கண்ணுக்கு நல்லது நீ சொல்ற பொன்னாங்கன்னி செங்கீரை அது சிறுகீரையெல்லா வந் து ஒடலுக்கு ரொம்ப நல்லது கீரையை சாப்புறதா நார் சத்து அதிகமாவுது ஒடம்புக்குள்ள நார்ச்சத்து அதிகமாம்போது நமக் வந்து சில விஷயங்களே செரிமான கோல இப்ப வந்து டைசீஸ்சர வந்து இப்ப டெய்லிமேஸ் சாம்பார் தோச இட்சவ் முரு சாம்பாரு காரக்கெழம்பு அது மேரி சாப்படுறத கீரைகளே எவ்ளோ சேத்துக்குறதோ அந்தளவுக்கு சத்து அதிகமாவ் இருக்கு பர்டிகுலர முருங்கைக்கீரை மட்டு அதிகமா த்தனால நமக்கு இ ஆ இரும்பு சத்து அதிகமா இருக்குதுனு சொல்றாங்க அந்த அந்த முரு கீரையில பேர் ச்சம்பழம் பழத்துல இல்லாத சத்து கூட முருங்கைகீர்லே இருக்குன்னு சொல்றாங்க
அப்டியா முருங்கைக்கீரே எல்லா சாப்பிடுவோ ஒரு நாங்க முருங்க்கீரே கீர ஐட்டோல்லா எங்க கடைக்கோ கீரேல்லா சாப்டுவோ
ஆ அப்ப பேர்ச்சம் பழத்துல இல்லாதே ஸ் ச இ இ இல்லாத சத்து கூட ம் முருங்கே சாதாரண முருங்கீரைலே கெடைக்குதுன் சொல்றாங்க அதே மேரி அகத்திக்கீரே சேத்துக்குனு அகத்து கீரை நல்ல சத்து இருக்குது அதையு சேத்துக்குணு அதனால கீரை வை கீழே எவ்ளோ எவ்ளோ சேத்துகுனே அவ்ளோ நல்லது முடிச்ச அளவுக்கு அதுக்கு நீங்க நா நா அசைவு பிரியராய் இருப்பீங்க சைவு பிரியரா இருக்கும்போது வாரத்துல ரெண்டு நாள் மட்டு அசைவித சாப்புண்ணு அதுலேயு வந்து இப்ப இப்ப மீனு சாப்பிடுறீங்க மீன் சாப்பிடுறீன்னா மீன வந்து இப்போ க எண்ணெய போட்டோ இல்ல மசாலா போட்டோ ஓ பொ செய்யக்கூடாது அத வந்து இட்லி குண்டால போட்டு பு இட்லி குண்டால போட்டு வேக வச்சு சாப்புன்னு சொல்றாங்க அதுலதா புல் சத்து நமக்கு அப்டியே இருக்கு காரங்கள்ளே சா சாப்பிடுறத விட வேக வச்சு சாப்படுறது நல்லதுன் சொல்றாங்க அது மேரி நம்ம எல்லாமே வேக வச்சு சாப்பிடு இப்ப கொழுக்கட்ட சுட்றாங்க புட்டு சுட்றாங்க கம்பு மாவுல புட்டு சுட்றாங்க
ம் ம்
புட்டு செய்யறங்க பச்சைப்பயறுல லட்டு செய்யறாங்க அது மேரி சில விஷயங்கள் சிறுதானியங்கள் நம்ப நம்ம வீட்டு இப்ப ஒரு வேலைக்கி போயிட்டு வந்து ஃப்ரஷ் அ ஃப்ரெஷாகும் போது ஏதாவது சாப்பிடுன்னு தோணும் போது எத சாப்புடப் பழகிக்கிணு இதே மேரி சாப்புட சாப்புட பழக பழகப் பழக பழக நம்முடைய ஃபுட்டு வந்து க இது பண்ணிர்லா இத வந்து நம்ப ஒக் ப்புடலா இதுல குக்குரே சாப்புட்றது லேஸ் பாக்கெட் சாப்புட்றது எல்லாமே நிறுத்திர்லா பசங்கள சின்ன சின்ன கொழந்தைளுக்கு இத சொல்லி வளக்கணு அதுல்லாம எப்பிடி இருந்தாலு சின்னப் பசங்க சில கடைக்கி போகும் போது சில விஷயங்கள் பாக்கும்போது ஆசப்படுவாங்க தா அது ஒரு சில நாடங்கள் தவிக்க முடியாது அப்போ வாங்கி குடுத்துதா ஆகணு சில நாளுகள்ல நா அதையே பழக்கப்படுத்துறாதீங்க தா சொல்றே நானு வாங்கி குடுக்கவேணானு சொல்ல வரல சில விஷயங்கள்லா சில கொழந்தைங்களுக் ஒத்து வராது ம்
ஜென்ரேஷன் மாற மாற இந்த பழைய காலத்து சாப்பாடு களி கூழு அதெல்லாம் எல்லாரும் மறந்துட்டே வராங்க
சார் நம்ப களி கூழு சொல்றோ ஆ களி கூழு சொல்றோ அதயு வந் து அத சாட்டவங்கதா சார் எண்பது எண்பத்தஞ்சு வயசு வரிக்கு நல்லா இருந்தாங்க சுகர்ன்றத பேசுமா பி பி இல்லாத பது ம் அந்த விஷயங்கள்ல அவங்க நல்லாருந்தாங்க ல்ல மறுபடியு அந்த ஜென்ரேஷன் உருவாகு சார் இப்ப எல்லாமே ஒரு ம இப்போ ஒரு மனிதனுடைய சராசரி வயது அம்பது வயசு ஆயிப் போச்சு சார் ஆயிள் ஆயுள் காலமே அதுக்கு முன்ன எண்பது எண்பத் தஞ்சு வயசு இருந்தவங்கல்லா இப்ப ஆ இளம் வயதுலயே மாரடைப்பு நோயாலலா எறந்து போறாங்கல்ல சார்
ஆமா ஆமா ஆம்
ஏன்னா நம்ம நாம நைட் பிரியாணி சாப்பட்றது பகல் பிரியாணி சாப்பட்றது அன் டைம்ல ஃபாஸ்ட் ஃபுட்ட ஆடர் பண்ணி சாப்பட்றது அதுக்கப்புற இந்த குளிர்பானங்கள்ல செறிவூட்டப் பட கூ அ அது குளிர் பானங்கள் அது எந்த இதுலதா தயாரிக்கறானே தெரியாம அத சாப்பட்றது அதுக்கப்பற வந் து இப்ப நம்ம ஹோட்டல்ல லை சாப்படுறதுனால அதா அங்க சில விஷயங்கள் நமக்கு அந்த மசாலாக்கல்ல அவ என்ன கலக் கறானோ தெரில டேஸ்ட்டுக்காக அவ என்னமோ ஒரு கலக்கறா அந்த மசாலாவ சாப்புடறதுனாலயு சில செரிமானக் கோளாறுல்லா வருது சார் இத நம்ம பயன்படுத்திக்கணு இதப் புரிஞ்சுக்கணு இத சில காரணங்களுக்காக நம்ம இது இப்பிடிலா பண்ணலா அப்பிடி பண்ணலான்றத நம்ம சொல்லணு ஆ இது இது ஒரு காரண ஆ இதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்த தவிர்க்கணுனு நா நெனைக்கிறே சார் பத்து நிமிஷ ஆயிடுச்சு போதுங்களா
ம் சேரிங்
சேரிங்க சார் ஏதாவது டவுட்னா நம்ம இன்னொரு கால்ல பேசலா சார் நம்ம விரிவா இதப்பத்தி இன்ன கொஞ்ச இன்னொரு இதுல பேசலா
ஆ செரி
செரிங் சார் தேங்க்